ஹலோ ஆ வணக்கம் தோழரே
ஆ வணக்கம் தோழரே கேக்குதுங்களா நான் பேசுறது தெளிவா சரி ஆ தெளிவா கேக்குதுங்க தோழறே ஆ இப்ப வந்து பா பத்தீங்கன்னா நம்ம நறைய சமைய வகைகள் வந்து பண்ணுவோம் இல்லைங்களா ஆ அந்த மாதிரி நீங்க வந்துடு ஏதாவது நீங்க முதல் முறை சமச்சது இல்ன்னா சமீபத்துல ஏதாவது சமைச்ச உணவு அத பத்தி அனு அனுபவங்கள் இருந்தா சொன்னுங்க தோழரே
தோழரே சமீபமா நான் சமைச்சது வந்து நான் அவ்வளோவா சமையல் வ தான் ஆ பாப்பனே தவிர அது பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம் ஆனால் நம்ம அவ்வளோவா பண்ண மாட்டோம் தோழரே ஆமா நம்ம வந்து சின்ன சின்னதா வந்து இந்த சட்னி அரைக்கிறது இந்த மாரி தோசை சுட்றது அந்த மாரி சின்ன சின்னததா தோழரே பண்ணுவே அதாவது டீ வைக்கிறது அந்த மாரி ஈ பெருசால்லா எதுவும் பண்ணதில்ல ஆனா பண்ணணுனு ஆச த நா ஒரே ஒருத்தடவ வந்து பிரியாணி மட்டு செஞ்சே தோழரே அது தா வந்து நா அதுவு நம்ம வந்து தொலைபேசியில பாத்து பண் ற மாரி இருந்துது அதப் பாத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணது ஓரளவு எப்டி சொல்றதுன்னா ஃபஸ்ட் டைமுன்றதுனால க கஞ்சக் கொஞ்சொ மிஸ்டேக் வந்துது பட் இட்ஸ் ஓகே டேஸ்ட் நல்லாதா இருந்துது அதுதா தோழரே ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி தா செஞ்ச மத்தப் படி சட்னி அரக்கிற து தோச சுட்றது அந்த மாரிதா சின்னச் சின்னதா தோழரே பண்ணியிருப்ப பெருசா ஒண்ணு பண்ணி இருக்க மாட்ட நா வந்து பண்ணலான் நெனப்ப பட் டந்து அந்த மைண்ட் செட் இருக்கு இந்த மாதிரி பண்ணலா அந்த மாரி பண்ணலா அப்டின் சொல்ட்டு ஆனா நம்ம பா பாக்குறதோட சரி பண்றது இல்ல ஏன்னா நம்மளுக்கு பண்ணணுனு ஆச இருக்கு அன்னால நம்மளால பண்ண முடியாம போய்ட்டாங்கனா வீட்ல இருக்குறவங்கள முக்கால்வாசி பண்ணிடுவாங்க நம்மளுக்கு சான்ஸ் தரமாட்டாங்க அதுதா தோழரே நீங்க எதுனா இருந்தா சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன ரொம்ப சரியான விஷயந்தா நா வந்து பாத்தீங்கன்னா மொதல் மொதல்ல சமைக்க ஆரம்பிச்சது வந்து மேகி தா ஆ அப்ப வந்து நா ஒரு ஆறாம் வகுப் பு படிச்சிட்ருந்த அப்போ வந்து அடுப்பு சைஸுக் கூட இருக்க மாட்ட நால்லா அடுப்ப பத்த வெக்க தெரியா து ஒரு முறை வந்துட்டு எனக்கு மேகி வந்து வாங்கி குடுங்கன் சொல்லி வாங்கியு குடுத்துட்டாங்க ஆனா அத வந்து செஞ்சுத் தர்றதுக்கு அம்மாக்கு நேரமில்ல அம்மா அந்த பக்கொ பாத்ரொ கழுவிட்ருந்தாங்க அப்பறொ என்னடா பண்றதுன் சொல்ட்டு நானே செய்யிற ஆனா எனக்கு செய்முறையெல்லா தெரியு ஆ செரி சொல்ட்டு அடுப்ப மட்டு பத்த வெச்சுக் குடுங்க அப்டின் சொல்லிட்டு அப்பல்லா வந்து லைட்டர் தா யூஸ் பண்ணிட்ருந்தாங்க எங் ட்ல அப்ப சேரின் சொல்லிட் டு அ லைட்டர்லா பத்த வெச்சிக் குடுத்தாங்க நானே வடசட்டியெல்லா வெச்சு தண்ணியெல்லா ஊத்தி எல்லாமே பண்ணி சமச் ட்ட அப்பறொ கொஞ்சொ வருஷங்களோய் இது வந்து பாத்தீங்னா ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து இப்டியே பண்ணி குடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்பறொ வந்து நம்ம கூப் டா இந்த மாரி பத்த வச்சுக் குடுங்கன்னா வரமாட்டாங்க இல்லயா அப்ப வந்து என்னடா வரமாட் டிங்கிறாங்களேன் சொல்ட்டு அப்பறொ நானே வந்துட்டு செ லைட்ர வெச்சி இது பண்ணுவோன் நானே ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி பயமா இருந்தது லைட்ரு வெச்சி பத்த வெச்சி பத்த இது பண்றக்கு அதுக்கப்பறோ கடசீல வந்து பாத் தீங்னா எனக்கு பழகிருச்சி அதனால எப்போ வந்து தேவப்படுமோ அந்த மாரி வந்து மேஹி போட்டு சமச்சிட்ருந்த ஒரு ஒரு வர்ஷத் பக்கொ நா அப்டி வந்துட்டு எப்பவுல தோணுதோ அந்த மாரி சம்ப்ப அதன் பிறகு வளர வள ர வந்து பாத்தீங்னா தோசை ஊத்துர ஆக ஆவட் டு தோசையெல்லா வந்து பாத்தீங்னா தொடர்ந்து நா ஊத்திட்ருந்த இரவு நேரங்கள்ல வந்து தோச தான் நம்ம சாப் ப்டுவோ அந்த மாரி சமயங்கள்ல தொடர்ந்து நா ஊத்த ஆரம்பிச்சே கிட்டத்தட்ட நா பத்தாம் வகுப் புலேருந்தே என்னோட காலேஜு காலேஜு முடிஞ்சி வேலைக் போயிட்டு வந்து அத தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு வர்ஷொ ஊத்திட்டே தா இருந்த அப்டி போச்சி அதுக்கப்பறொ வந்து நடுவ்ல வந்து என்னோட தோழிகள்லா வந்து பாத்திங்கன்னா குழம்பு வகைகள்லா கொண்டு வருவாங்க ஒரு தோழிவந்து பாத்திங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு தேங்கா அரச்சி ஊத் தி ஒரு கொழம்பு அந்த கொழம்புல வந்து பாத்தீங்னா உருளக்கெழங்கு இருக் கு காளி ஃப்ளவர் இருக்கு அதுக்கப்றொ வந்து அது குருமா மாரினு சொல்லலா அ பீட்ரூட்ருக்கு அதோட கலர் வந்து பாத்திங்கன்னா கொஞ்சொ குருமாவு பீட்ரூட்டு கலந்த கலர் மாரிதா இருக்கு அந்த கொழம்போட கலரு அப்ப ஒரு வாட்டி என்னோடத் தோழி வந்து செஞ்சிட்டு வந்தாங்க நல்லாருந்தது எனக்கு செஞ்சு குடுங்கன் சொல்லி நா சொல்ல சொல்ல எங்க அம்மா வந்து செஞ்சாங்க அந்த மாரி பல இ து வந்து ஞாபகொ வரு கேட்டா இப்ப நா கரெக்ட்டா வந்து தோசையெல்லா போஹ நம்ம வந்து நார்மலா சமைக்க ஆரம்பிச்சது எந்த ஒரு உணவா இருந்தாலும் சமச்சிக் குடுக்குலா அப்டிங்கெறது வந்து பாத்தீங்னா இப்ப ஒரு ரெண்டு வர்ஷமா நா வந்து பழகிட்ருந்த ஏனா வந்து பாத்திங்கனா அப்போ வந்து கமிட்மெண்ட்டு கெடையாது அப்ப வந்து நா வெளியில வந்து வேலைக்கி போயிட்டே அப்ப வேலைய விட்டு நின்னுட்ட நின்ட்டு சேரினு ஒரு ரெண்டு வர்ஷோ பக் ஒ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரிதா பாத்துட்ருந்தே ஃப்ரிலான்சிங் மாதிரி பண்ணி கொடுத்திட்ருந்தே அந்த மாரி கும் போது நமக்கு நெறைய நேரம் வந்து மிச்சமாகும் இல்லைங்களா அந்த மாரி சமயத்துல இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலா இன்ஸ்டாகிராம்லதா எப்பவுமே வந் து ஒரு நா பொழுது களித் ப்பே அந்த மாரி சமயங்கள்ல நிறைய இந்த மாரி உணவு சம்மந்தமா நமக்கு வரும் அதெல்லாமே பாத்து டக் டக்குன் சேவ் பண்ணி வச்சிப்பே இல்லனா என்னோட சேட்லையே போட்டு வச்சுக்குவே அத வந்துட்டு பாகு பாத்து நா வந்து செரி இத ட்ரை பண்ணி பாக்லா அப்டின் சொல்லி ஒரு திருமணத்துக்கு முன்பு ஒரு நாலஞ்சு டிஷ் வரைக்குமே நா வந்து செஞ்செல்லா வச்சே இதெல்லா ஓகே பண்ணலா அப்படின்ட்டனு அப்பறோ திருமணத்துக்கு அப் அப்புறம் என்னோட கணவர் அப்பப்போ நிச்சயமாயிருச்சு அப்படிங்கும்போது ஒரு ஒரு மாதம் இடைவெளி இருக்கும்போது அப்பப்போ வருவாங்க இல்லையா அப்போ அவர் வரம் போதே வந்து அவருக்கு சமச்சு கொடுக்கறது அவரு மெயினா தா அவரு தா அந்த ஒரு மாசம் வந்து அவரு தா முழுக்க முழுக்க வந்து சமச்சு கொடுப் பாரு அ நான்வெஜ் வந்து அந்தமாரி சமையப் த்துலா வந்து சாப்டகூடாது அப்டி மாங்கா அதனால வெஜ்லயே பன்னீர் கிரேவி இன்னு என்னென்னமோ வந்து பண்ணி கொடுப்பாரு ம் சேரின் சொல்ட்டு என் கணவர் சூப்பரா சமப்பாரா ஆனா எங்க அம்மா சமைக்க மாட்டாங்க பெருசா எங்க அம்மாக்கு தெரிஞ்சது நாலேஸ் ச்சின்னா பச்சபயிரு கொல்லு பருப் ப்பு பருப்பு தொவரம் பருப் பு சாம்பாரு இந்த நாள வச் சு தா வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க இத்தன வருஷோ ஆனா வந்து டு நா வந்து கொஞ்சோ அவங்கள விட டிஃபரெண்டா வந்து சமைப்பே என் கணவர் வந்து ஆ கணவர் வந்து அத விட நல்லாவே சமச்சாரு இந்த இதல்லாமே வந்துட்டு எங்களுக்கு இதா இருந்தது அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்குமே தொடர்ந்து நா பெருசா வந்து சமைக்க மாட்டே எங்க வீட்லயு சரி எங்க வீட்ல எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு இதா இருந்ததுன்னா என் கணவர சமைக்க சொல்லிருவே அவரு அருமையா வந்து நான்வெஜ்னாலு எடுத்துட்டு வந்து சமச்சு கொடுத் துருவாரு இன்னு எங்க அத்த வீட்லயே ப்டிதா எனக்கு பெருசாந்த சமையல் வேல இங்க வந்து வெறு சமையல் வேல மட்டும்தா இருக்கு அதனால அதுவுமே எங்க அத்தையே பாத்துருவாங்க என்னைக்காவது வந்து தோச ஊத்துறது அதுவு அவருக்கு எனக்கு மட்டு தா தோச ஊத்துவே அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன வேலைகள் தா இருக்கும் மத்தபடி அது எல்லாமே அவங்களே பாத்
ம் ஓகே தோழரே நீ நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரியுது அது
ம் ஆமாங்க தோழரே ஏன்னா வந்துட்டு ம் ஏன்னா எல்லாரு வீட்டு ல வந்த சமையல் விசய தா கொஞ்ச இதா இருக்கு சோ வீட்ல யாராவது கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க ஹவுஸ்வைபெ இருக்காங்க போது அவங்கலே முழுக்க முழுக்க எல்லாமே பாத்துக்குவாங்க அப்ப சுத்தி இருக் வங்க வந்து வேலைலா மட்டும் கவனம் செலுத்தி கொஞ்ச வருமானம் ஈட்டுது பார்த்து அப்படின்னா குடும்பமே நல்லா இருக்கு
அத தா தோழரே நீங்க சொன்னது என்ன சரிதான் சொல்லப்போனா எங்க வீட்லயும் அப்படிதான் எங்களுக்கு வந்து அவளோ சான்சஸ் தரமாட்டாங்க எங்க அம்மா வந்து முக்கால்லாசி சமைச்சிருவாங்க நீங்க சொன்ன மாரி அவங்க பெரிய சமையல் காரங்கள்லாம் கடையாது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாலஞ்சு டிஸ் தான் தெரியும் அதையும் திருப்பி திருப்பி செய்வாங்க எப்பயாவது வந்து நாங்க நாங்க சொல்லணும் இந்த மாரி போர் அடிக்குது உங்க டிஸ் எல்லாம் வந்து புதுசா ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அவங்க வந்து தொலைபேசியில் யூடியூப்ல இன்ஸ்டால பாத்து அதுல எதனா புதுசா ட்ரைப் பண்று சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க ஒரு ஒரு டைம் நல்லா வரும் ஒரு ஒரு டைம் நல்லா வராது அந்த மாரிதான் தோழர் ஆனா நம்மளுக்கு வந்து இந்த சமையல் மேல நறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொல்ல போன எனக்கு பட் இந்த பண்ணனும்னு ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்னுது பாத்துக்கலாம் தோழரே அதான் வந்து நீங்க சொன்னீங்கலே இந்த மேகி இந்த மாரி நான் வந்து இந்த சின்ன சின்னதா அப்படி சொல்றது இந்த கேக்கு அந்த குக்கீஸ் அந்த மாரி எல்லா பார்த்து வந்து அதெல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தொரு அந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கும் போது நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அவரு இந்த ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஒரு பிஸ் இது கேக் ஒண்ணு செய்வாங்க அது பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டு தேன் அந்த மாரி ஒரு கேக் ஒண்ணு செஞ்ச தோழரே அது என்ன ஆயிச்சுன்னா சொல்லப்போனா அது வந்து நம்மளுக்கு செய்முறை வந்து அவங்க நல்லா தான் செஞ்சாங்க அவங்க செய்யும் போது எல்லாமே நல்லா புசு புசுன்னு நல்லா வரும் நம்ம செய்யும் போது ஓரளவு தான் செரி பாக்கதா ஓரளவு இருக்கு டேஸ்டாது நல்லாருக்குன் நெனச்சா வந்து எ தோ இன்கிரீயன்ட் அதிகமா போட்டே நெனைக்கிறே ரொம்ப கசக்க ஆரம்பிச்சு சேர் அதுக்கு மேல ஓகே இதுக் மேல நம்லுக்கு செட் ஆகாது அப்டின் சொல்ட்டு நம்மளே டீமோட்டிவேட் ஆயாச்சி அப்புறமா வந்து திருப்பி ச்ச் செரி ஒரு தடவதான ஃபஸ்ட் டைம் அப்படிதா ருக்கோ அப்டின் சொல்ட்டு திருப்பி ட்ரை பண்லா அப்டின் சொல்ட்டு இந் தடவு ஓரியோ பிஸ்கெட் இல்லாம வேற பிஸ்கெட்லே ட்ரை பண்ணா கொஞ்சோ நல்லா வந்தது தோழரே அந்த மாரி கேக்ஸ் எல்லா வந்து நாங்க செஞ்சு சமச்சு சாப் ணது உண்டு இந்த மாரிதா ஆ பெருசா வந்து சமய்ல் கட்ல வந்து இன்னு பண்ணனுன் தோன்து அதாவ்து நீங்க சொன்ன மாரி ச்ச் எதுனா வந்து இ ன்ஸாட்யு யூடுப்லியு அதெல்லா அரேஞ்ச் வந்தாலு அந்த சமையல் பத்தி வந்தாலு சேவ் பண்ணி வெக்கற்தே தவிர அது ச்ச் இம்ப்ளிமெண் பண்ண மாட்டீங்கிறோ அவ்ளோவா அதேதா
கண்டிப்பா ஆமாங்க தோழரே ஆ பரவால்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங் அம்மா உங்க அம்மாவது பரவால்ல அத பாத்துட்டு அத மாறி செய்யணுனு எதாவ்து முயற்சி எடு க்கிறாங்க இருக்காங்க எங்க அம்மா அப்புடி கெடையாது பாப்பாங்க அவுங்களுக்கு கடைசி வரிக்குமே தெரிஞ்ச நாலு வ சமையல் தா அப்பறம் வந்து பாத்தீங்கன்னா அ சைவ உணவுகள் வந்து நல்லா சமைப்பாங்க அ த அடிச்சிக்க ஆளே இல்ல அந்த மாதிரி இப்ப எதாவ்து வித்தியாசமான உணவு உணவு அது வந்து எப்டி வேணாலு ஆகட்டு ஒரு நம்ம நார்மலா வந்து செஞ்சு சாப்புற உணவு ஆகட்டும் இல்ல கொஞ்சு ஹெல்த்தியா வந்து நம் ப போய் சாப்பிட்றதாகட்டு எதுவ இருந்தாலும் பாப் பாங்க பாத்துட்டு ஒடனே இன்ஸ்டா கிராம்லியே எனக்கு வாடஸப்லகூட அனுப்ப மாட்டங்க இன்ஸ்டாகிராம்ல அம்ச்சு வுட்ருவாங்க ஆ அனுப்சுட்டுட்டு கொ ச கொசு கொசன்னு ஒரு நாளைக் எப்புடியு முப் பது நாப்பது அவ்வளோ ஒ ஒரு ரீல்ஸு கூட எ கணவர் கூட எனக்கு இதுவரைக்கு அனுப்புனது கெடையாது உண்மிய சொல்னோனா எங்க அம்மா வந்துட்டு அவ்வளோ ரீல்ஸு கொஜ கொஜ கொஜ கொஜோன்னு வந்டே இருக்கோ ஒரு நாளைக்கி நைட்டு வரிக்குமே வரும் நைட் டு இரவு அவுங்குளுக் தூக்கமு வராது அந்த சமயத்ல எனக்கு அனுப்விட்ருப்பாங்க நா என்ன பண்ணுவ ஒரு காலகட்ட அதுக்கப்புறோ இப்போலா பாக்கிறதே இல்ல சுத்தமா பாக் கிறதே இல்ல நோட்டிபிகேஷன் வந்தா கூட ஏன்னா நம்ப எதாவ்து வேலைல இருப் நம்ம ஏதாவது பண்ணிருப்போ டக்கு இதெல்லா வந்துட்டுக்கு போ நமக்கு டிஷ் டிஸ்டபென்ஸாதா இருக்கு தள்ளி வுட்டுட்டு நம்ப து நம்ம வேலைய பாத்துட்றுப்போ எங்க அம்மா வந்து அங்கனா அம்மா வீட்டுக்கு போம்போது எங்க அம்மா கேப்பாங்க நா அனுப்புற ரீல்ஸ்லா ஒனக் வருதாய் ல்லா இன்ஸ்டாகிராம்ல ஏதோ மியூட் இது போட்டு வச்சிருக்கியா பாகறதேல்ல இப் பாத்த எனக்கு எப்டி காட்டு அது எல்லாமே கேட்பாங்க அப்ப வந்துட்டு நீங்க அனுப் அனுப்புறது எல்லா எனக்கு வருது நா அத பா அப்ப ஏ பாக்குறதுல்ல சமைக்கிறதுதா நா அனுப்புற செஞ்சு கொடுலாம்ல அப்டிபாங்க அதனால ஐய்யோ எப்பவுமே அவங்க கத்துக்கணு அப்டிங்கிற ஒரு இது வந்து வரல சோ அப்டி வந்து நா சொ சொன்னனா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா எனக்கு என்ன கால முடிஞ்சு போச்சு இனி உனக்குதா அப்படிம்பாங் ஏன்னா வந்து நாந்தா அடுத் குடும்பத்த நடத்தணு அப்படிங்கு போது நீங்கதா இது பண்ணணு இத்தனைக்கு ஏ கணவரு நல்லா சமைப் றாரு நானு நல்லாதா சமைக்கிறே இதுக்கு மேல எதுக்கு எங்களுக்கு அப்டின்ட்டுதா எனக்கு இருக்கு அதனால சரி எங்க அம்மா தோ நாலு ப்பிட்ருப்பங்க சரி இப்ப வரைக்குமே கண்டுக்கறதுல்ல ஆனா என்னைக்காவது சொல்லுவாங்க எங்க அம்மா இந்த ரீல்ஸ் எல்லா ந எங்க அம்மா முன்னாடி ஒக்காந்து பாத்துட்ருக்கு போது இதெல்லா நா உனக்கு அனுப்பிருக்க பாக்கலையா பாக்கலையாம்பாங்க பாக்லமா அப்டின் சொல்லிட் ஏன்னா நம்ம வந்து கொஞ்ச டென்ஷனா இருக்குங்கும்போது மைண்ட் ரிலாக்ஸ் அது ஒரு இன்ஸ்டாகிராம் பத்து நிமிஷம் போவு சும்மா ஸ்கரோல் பண்ணிட்டு க்கிற வந்துருவோ அதையு பொலப்பாருக்கு க்றவங்களுக்கு அது செட் ட்டாகு இல்லைங்களா எல்லாத்துக்கு மெசேஜ் பண்றது புது நண்பர்கள் தேடுறது அதெல்லா செட் ஆகு நம்மளே நம்ப வேலைக்கு நேர பத்தாம சுத்திட்டு இருக்கறாளு நமக்கெல்லா இது எப்படிப்பாஸ்
அதேதா அதேதா நீங்க சொன்ன மாரி எங்க நண்பரு அப்டிதா எங்க நண்பரு இந்த மாரிதா சீவுட்டுட்டே இருப்பாரு திடீனு நானு வந்து அதே ஷேர் பண்ணிடுவ அப்புறம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாரு அவுரு இத நா ஆல்ரெடி உனுக் அனுப்பிட்டே நீ பாக்கலியா அதே மாரி நானு அனுப்பிருப்ப அவனு பாத்துருக்க மாட்டா அந்த மேரி ச்ச் ரீல்ஸு ஷேர் பண்றத்னே நாங்க ஒரு போட்டியாவே வெச்சுப்போ தினமு நூருக்கு மேலேயே போய்னேருக்கு அது வந்து இன்ன பண்றதது அது ஒரு ஃபன்னு மாரி பண்ணுவோ ஆனா சில நேர்த்துல வந்து நமக் டைம் இருக்காது பாக்கறதுக்கு ரெண்டு நாள் மூன் நாள் வுட்டுட்டுக்கப்றோ பாப்போம் அப்புற்மா வந்து நானே அன்ப்பிருப்பே இத ஆல் ரெடி அன்ம்ச்சிட் நீ பாக்கலையா அப்டின் சொல்ட்டு கேட்ருப்பா அது நடக்கற்துதா
ம் கண்டிப்பா ஆமாங்க தோழரே ஏன்னா நமக்கு ஒண்ணு ரெண்டு அனுப்புனா தெரியு கொச கொசன்னு அனுப்புற்னால நமக்கந்
பாக்குற ஆமா பாக்குற மைண் செட்டே போய்டு சொல்லப்போனா எங்க பாத்துக்கிட்டே இருக்கிற்து பொரும்யா உக்கான்னே ஏன்னா ஒண்ணு ரெண்டு அதாவ்து நீங்க சொன்னதுக் செரிதா அ
ம் செரிங்க தோழரே ஆமா தோழரே இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா பேஸ்லான் நன்றிங்க தோழரே ம் ம்